ஆ வணக்கம் ஆ எனக்கு கேக்குதுங் தோழரே உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது வணக்கம் எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே தோழரே நீங்க எப்டிருக்கீங்க
ம் ரொம்ப நல்லாருக்கே அ எப்டி போச்சு இன்னைக்கு சண்டே
இன்னைக்கு நல்லா போச்சு தோழரே காலையில கொஞ்சோ வெளி வேலை அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய உணவு வந்து நா என் இன்னைக்கு சமைக்கல பெருசா அதுலயும் வந்து இன்னைக்கு அசைவம் வந்து பண்ணக்கூடாது இல்லைங்ளா அம்மாவசைங்கிறதுனால அதனால சேரின்னு கடையில வாங்கிட்டு வந்து மத்தியானோ சாப்பிட்டோ இரவு உணவுதா வந்துட்டு நாங்க இன்னைக்கு சமச்சோ ஆ ஏனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து கொஞ்சோ பயணம் மேற்கொள்ள வேண்டியதாயிருச்சு ஏனா மைண்ட் கொஞ்சோ ரிலாக்சேஷன் வேணு அப்படிங்கிறதுக்காக அதனால பயணம் வந்து ஒரு மலை பிரதேசமா பாத்து பயணம் வந்து மேற்கொண்டோ ஒரு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது வியாழக்கிழமை இரவு வந்து சென்றோ அப்ப வந்து கணவர் கிதா விட்ட வந்து டிரைவிங் எல்லாமே தெரியு அதனால அவர் வந்துட்டு எல்லா முடிச்சுட்டு வர்ரக்கு வேலையில இருந்து வந்த உடனே எல்லா ரெடி ஆயி கிளம்பிட்டோ கிளம்பி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு இருந்துட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாள் எப்பவுமே வந்துட்டு போய் ட்டோம்னா இப்போ சனிக்கிழம போறோ இரவு கிளம்புறோ அப்டின்னா அப்ப வந்து நைட்டு தங்கிட்டு நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருவோ அந்த மாரிதா இருக்கு ஆனா இந்த வாட்டி நாங்க பயணம் மேற்கொண்டது ஒரு ரெண்டு நாள் நல்லா போச்சு தோழரே
இப்ப எனக்கு என்ன பா அ ஆ அமாவாசையில நீங்க இப்ப வெளியில வந்து மறுபடியு நீங்க அசைவந்தா வாங்கி சாப்பிட்டீங்ளா
ஆ இல்லைங்க தோழரே இப்போ நேத்து இரவுதா நாங்க வந்து வீட்டுக்கு வந்தோ நேத்து இரவு அசைவந்தா இன்னை க்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில உணவ நாங்க சாப்பிடல கொஞ்சோ வெளிய போ வேண்ட வேல பர்சனலா அதனால ஃபேமிலியோட வெளிய போயிட்டோ சமைக்கல மதியோ வந்து பாத்தீங்கன்னா கடையில இருந்து வெஜ் மீல்ஸ் மாரி வாங்கிட்டு வந்தாரு கணவரு அது சாப்பிட்டோ இரவு நேரம்ங்கும்போது இப்போ வந்து கணவரு அரிசியும் பருப்பு சாப்பாடு வேணுனு கேட்டனால அது பண்ணிருக்காங்க தோழரே அவருக்கொரு விருப்பமான ஒரு உணவு அது அதனால
ஓ நீங்க அந்த பக்க கொங்கு சைடா அதனால நறைய பேருக்கு
ஆமா கண்டிப்பா ஆமா தோழரே அவருக் கு ரொம்ப பிடிக்கும் அ அப்புறோ சேரினு கொஞ்சோ கொழம்பு மத்தியானோ வாங்கிட்டு வந்ததுலயே வந்துட்டு கொஞ்சோ கொழம்பெல்லா மிச்ச இருக்கூங்ளேங்க அதெல்லாமே இருக்கு அதெல்லா கொஞ்சோ ஸ் சூடு பண்ணி வச்சிருக்கோ ஆ வேட் ரைஸ் கொஞ்சோ வச்சிருக்கோ அத வச்சு இரவ ஓட்டிர்வோ தோழரே அப்டியே ம் நீங்க எங்கியாவ்து பயணம் மேற்கொண்டது அத பத் தே சொல்ல முடியுங்களா
ம் கண்டிப்பா நீங்க சொன்னது பாரு இந்த மலை பிரதேசங்கள்ல இந்த மாரி வந்து அ மலை ஏற்றங்கள் எல்லா அது மாரி பண்ணுவ நாங்க நண் பர்குளோட செல்லுவோ ஆ உதாரணத்துக்கு ஒரு வருடம் ஆயிடுச்சின நெனைக்கிறே இப்போ வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி பழனிக்கு போயிருந்தோ ஆ போய்ட்டு ஒரு நாள் வந்து போயிட்டு அப்டியே வந்துட்டோ அதன் அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னடி இங்கே பருவத மலை அப்டின்னு சொல்ட்டு ஒரு மலை க்கு திருவண்ணாமலை பக்கத்தில இருக்கு அ அங்க போவோ அது பாத்திங்கன்னா கொஞ்ச செங்குத்தா இருக்கு ரொம்ப கொஞ்ச உயரம் ஜாஸ்தி அது மேல ஏறி அது எப்டின்னா ஆ ஆட்கள் வந்து குறை மேல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு ஆ மக்கள் பெருசா அதிகமா இருக்கு கூட்டமல்லா அதிகமா இருக்காது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுதா இருப்பாங்க நாங்க நண்பர்கள்ள ஒரு நான்கு ஐந்து பேரு அப்டியே போயிட்டு வருவோ என்னென்னா ஆ நார்மலா வந் து இப்ப காலேஜ்ல்லா முடிச்சுட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இடைவெளி நண்பர்களோட தொடர்புக்கு கம்மியாருக்கு இந்த மாரி அவர்களோட சேந்து போகும்போது ஒரு நான்கு ஐந்துமண்நேரோ நம்ம மலையேற்றம் செய்யும் போது நம்ம நண்பர்களோட நல்லா பேசியிருந்துட்டு பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு இதெல்லா பண்ணம் போது இது எப்டி சொல்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து கெடைக்கும் இத தவிர்த்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த பழனி பத்தி சொல்லன பழனிக்கு போயிட்டுவா பழனிக்கு போய்ட்டோ போயிட்டு முடிச் ச்சுட்டு அ சாமியெல்லா பாத்துரு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஆ பாத்திங்கன்னா ஆ இப்டியு பாத்தீங்கன்னா அங்க பழனியிலேருந்து திருச்சி பஸ் தா எல்லாரு அதிகமான நபர் இருப்பாங்க அங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்பது சதவீத பேரு பழனியிலேருந்து திருச்சி பஸ் ஏறதுக்கு தாஅதிகமா வந்து பா பா வாங்க நாங்களுமே திருச்சி பஸ் அங்கருந்து தா வேற வேற ஊருக்கு போமுடியுஅதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோ ஒரு பஸ் வந்தது வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஏ ஏற்லான்னு நெனைக்கிறதுக்குள்ள சீட்டெல்லா புல் ஆயிடுச்சு பயங்கர கூட்டோ ஆயிடுச்சு சரி அடுத்த பஸ் வந்து எப்டியாவது கரெக்டா போட்டு சீட்ட போட்டுன்னு அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஆர்வத்துல எல்லா ரெடியா இருக்கொம் பேக்கெல்லா வச்சுட்டு ரெடியா இருந்தோ ப்ரெண்டு அதேமாரி எல்லாமு ஆர்வத் இத்துனோ சீட்டு பிடிக்கறதுக்காக வேகமா ஏறும்போது என்ன பண்ணா ப்ரெண்டு ப்ரெண்ட் பாக்கெட்ல்ல வந்து அவனுடைய கை பேசி வச்சிட்டிருந்தா அவே வேகமா ஏறதுக்கு இந்த ரெண்டு கம்பி தானே புடிச்சிட்டு ஏறுவாங்க அந்த மாரி ந்து ஏறி போயிட்டா அந்த கேப் வந்து அந்த போன எடுத்துட்டாங்க அது வந்து கொஞ்சோ ஒரு கசப்பான அனுபவம் ஒரு ரெண்டு மூணு மாண்டலத்துக்கு முன்னாடி போய்ட்டு வந்ததுல அதுலேயு பாத்தீங்கன்னா அந்த ஃபோனு அப்புறமா எல்லால்லாம் தேடி பாத்தோ யாரோ ஒன்னும் தெர்ல அது அவுங்க அந்த கூட்டோ ஒரு செம கூட்டமா இருந்தது அந்த டைம்ல அப்டி ஏறி உள்ள பாத்தே பஸ்ல பாத்தே கூட்டமே கூட்ட அந்த அளவுக்கு இல்ல அப்பதா தெரியுது இது ஒரு பிளான் பண்ணி ஒரு கூட்டோ அப்டியே வந்து அப்டியே ஃபோன அடிச்சிட்டு போறது எவன்து மாரியே உன்னொருத்தவங்கள்து அதே மாரி அடிச்சுட்டாங்க போன இப்போ இவுங்க ஃபோன் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா அது வந்து இப்பதான் வாங்குனான் போல அவன் வாங்கி ஒரு ஆறு மாசோ இருக்கும்போல அதனாலயே வந்து அந்த ட்ரிப் ஒரு கசப்பான அனுபவமா இருந்தது அப்புறோ நாங்க என்ன பண்ணோ அங்க பக் ட்ரிப்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைன்ட் குடுத்துட்டு ஆ வந்தோ அது ஏதோ ஆன்லைன்ல்லா ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க கெடச்சிரு அப்டி சொன்னாங்க ஆ இதுவரைக்கு பெருசா அதில எந்த ஒரு இதுவும் அந்த மாரி பெருசா கெடையாது
அப்டிங்ளா தோழரே இன்னு வரைக்கு அவருக்கு எந்த ஒரு இதுமே கெடைக்கல இல்லைங்ளா அந்த ஃபோன பத்தி தகவலோ எதுமே வந்து கெடைக்கல இல்லைங்ளா
இல்ல இல்ல நாங்க என்ன சொன்னோ செரி ஏன்டா இந் ஏன்டா இவ்ளோ காசு குடுத்து ஃபோன் வாங்கி வெச்சுக்கிறே அண்ட் அதிகமா தொலையுது இந்த ப நீ என்ன பண்ணுவோ அதிகமா அவன் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல மே ஒரு அந்த செ இப்டி ஜென்ரல் மேனேஜரா இருக்கான் நீ என்னா வாட்ஸ்அப்தா யூஸ் பண்ணுவோ உனக்கு எதுக்கு அவ்ளோ காசு குடுத்து போன்ல்லா ஏண்டா வெச்சிருக்கு ஒரு மீடியம் ஒரு அதுவு இல்லாம அவன் வந்து கரெக்ட் மெயின்டெனா வெச்சிருக்க மாட்டான் அந்த நாற்பதாயிரம் ஃபோன் வாங்கி ஒரு நாலஞ்சு மாசத்லே என்ன பண்ணா டிஸ்ப்ளே போயிடுச்சு மழையில ஃபுல்லா போன நனயவிட்டு டிஸ்பிளே போயிடுச்சு அதுக்கு ஒரு பத்தாயிரூவா குடுத் து செலவு பண்ணி மாத்துனா ஸோ இந்த மாரில்லா பண்ணி வெச்சுருக்கும்போது உனக்கு ஏன் அந்த மாரி ஃபோன்ல்லா வந்து வாங்கற அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு சொல்லியிருந்தோ சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு இருவதாயிரத்தில வாங்குவோன்னு நினச்சே இப்ப பாத்தின்னா ஒரு அறுவதாயிரத்தில வந்து மொபைல் போன் வந்து வாங்கிட்டான் சோ இந்த மாரில்லா பண்ணும்போது ஏ செரி அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டோ இந்த மாரி ஒரு செ சம்பவோ நடந்தது செ இந்த மாரி உங்களுக்கு எதாவது இந்த மாரி நிகழ்வுகள் எதாவது அந்த மாரி எதாவது உங்களுக்கு எதாவது நடந்திட்டுருக் ங்ளா
ஆ எனக்கு இந்த மாரி கசப்பான அனுபவம் வந்து இல்லைங்க தோழரே ஆனா வந்து பாத்தீங்கன்னா அ ஏனா இப்போ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நா வந்துட்டு இதுல போயிருவ இந்த மாரி பயணங்கள் வந்து மேற்கொள்றது வந்துட்டு அ கார்ல வந்து போயிருவோ அதுவு திருமணத்துக்கு பின்பு வந்து இப்ப கார்ல வந்து போயிருவோ ஆ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு பெருசா நா போ மாட்டே வெளியு நானு ஆனா எனக்கு போ னுன்னு ஆச இருக்கு அதையும் மீறினா எங்க அம்மா வந்து பக்கத்திலயே இருக்கிற ஒரு மருதமலை கோயிலுக்கு அந்த மாரி கூட்டிட்டு போயிருவாங்க அதனால வந்துட்டு இப்ப கணவர் வந்ததுக்கு அப்புறந்தா ஏனா அவருக்குதா இந்த கார் எல்லாமே ஓட்ட தெரியு எனக் டிரைவிங் வந்து தெரியாது அதனால திருமணமாயி எனக்கு ஒரு நாலு மாசம் ஆச்சினாலும் நாலு மாசத்துல நாங்க நிறைய இடங்கள் வந்து சுத்திட்டோம் மலப்பிரதேசம் அந்த மாதிரி வந்து நிறைய இடத் கள் சுத்திட்டோம் அஹ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கு இப்ப வந்து ஒரு வாட்டி நான் வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு பஸ்ஸு மாறி வரணும் சரிங்களா வேலைக்கு போயிட்டு ஆனா பக் ஷார்ட் கட் எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வண்டி வாகனங்கள ஓட்ட தெரியாதனால பஸ்ல தான் நான் வந்து வருவேன் அப்ப சாயங்காலம் நேரம் ஒரு ஏழு மணி இருக்கும் தோழரே அப்ப வந்து எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பஸ் புடிச்சு நாங்க ஒரு ஊருக்கு ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அங்க இருந்து ஒரு பஸ் புடிச்சு எங்க வீட்டுக்கு வரணும் ஆஹ் அங்க இருந்து பஸ்ல ஏறிட்டேன் நானு செரியான கூட்டமா இருந்தது ஏறும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையனோட இருந்தான் ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு இருக்கும் பையன் ஏறும்போது பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல சரியான கூட்டம் அது மட் ட்டுல்லாம அந்த பேருந்து வந்து பாத்தீங்கன்னா இலவச பேருந்து தான் எப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆ அதுக்கே வந்துட்டு செரியான கூட்டமா இருந் தது ஆஹ் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அதுல நான் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் நடந்துதான் வரணும் உள்ளே எங்க வீட்டுக்கு சரி இருந்தாலும் சரி ஏன்னா வந்துட் டு இது ஒரு வழி இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு வழியா வரது சரி மெயின் ரோடு வழியா எதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாரி கட்ரோடேக்குள்ளே பூந்து வந்துல்லாம் சொல்ட் டு அந்த பஸ்ல ஏறிட்டன் ஏழு மணி வாக்குல இருக்கும் ஏறிட்டு நான் எப்பவுமே வந்துட்டு ரெண்டு மொபைல் வந்து வச்சிருப்பேன் ஒன்னு வந்து பாத்தீங் னு டெலிகாலிங் ஒர்க் மாரி பண்ணிட்டுருந்தேன் அது வந்து போட்டு ஓர்க் பண்றக்கு ஒரு மொபைலும் இன்னொரு மொபைல் வந்து என்னோட பர்சனல் சிம் எல்லாம் போட்டு வச்சிருக்க ஒரு மொப் பர்சனல்சிம் போட்டு வச்சிருக்கிறது எப்போமே வந்துட்டு என்னோட பேக்ல வச்சிருவே லேப்டாப் பேகுல்ல வச்சிட்டு லாக் பண்ணிருவே அ இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கையிலியே இருக்கு ஏ அப்டின்னா அம்மா ஏதாவது கூப்புட் து வாங்க எங்க வந்துட்டுருக்க என்ன ஏதுன்னு கேக்கறதுக்காக அதனால கையிலியே வச்சுருப்ப அ எங்க அம்மாக்கும் வந்து அந்த நம்பர் தெரியும் பிஸ்னஸ் நம்பர்னு சொல்லி குடுத்துருப்ப அதனால சேரி அப்டின்னு சொல்ட்டு கையில வச்சுட்டே போயிருவே எப்பவுமே ஹெட்போன் வந்து மாட்டிறுப்பே பாட்டெதாது கேட்டு ட்டு போலா அப்டிடுறுந்தே அப்ப பஸ்சேரி நா நின்னுட்டு இருக்கே சரியான கூட்டோ பின்னாடி வந்து ஒரு பைய வந்து ஏறுனா ஏறிட்டு வந்துட்டு போன் இருந்துதாமா ஏறும்போது இருந்துச்சாமா அதுக்கப்புறம் சேரின்னு ஒரு ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி பஸ்செல்லா கெளம்பிருச்சி ஒரு பத்து நிமிஷ பஸ் நின்னுச்சு அந்த டவுன் பஸ்ல பஸ்டாண்ல ஸ்டேஷ னின்ல நின்ட்டு அதுக்கப்புற வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளனதுக்குப்புறந்தா பைய போன் எடுக்குறா ஜோப்ல வந்து போன கா காணோம் அ முன்னப்ப முன் பேக்கெட்ல அப்புறோ என்னோட இது கூட்டமா இருக்கு போது பின்னாடி வழியில ஏறும் போது இத பண்ணிட்டாங்க அதுக்கப்புறோ சேரின்னு சொல்லிட்டு அந்த பைய ரெண்டு ஸ்டாப் கழிச்சு எறங்கி மறுபடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத் தாண்டி வந்துட்டோ அந்த பஸ்டாண்ட விட்டுட்டு டவுன் பஸ்டாண்ட விட்டு அதுக்கப்பறம் அந்த பையன் மறுபடி ப்டி ஓடி போயி எங்க என்னானன் கடைசி வரைக்கு எங்களுக்கு தெரியல ஆனா பஸ்ல வந்து ஒரே பரபரப் ப்பா இருந்தது ஏனா வந்துட் ட்டு கொஞ்ச கசக்கசப்பா இருப்புக இருக்குங்கும் போது எல்லாரு கேப்பாங்கல்ல என்னாச்சு என்னாச்சுன்ட்டுன்னு கே கம்போது இந்த மாரி போன் வச்சிருந்தே இப்ப காணோ அப்டின்னு சொல்லின் அந்த பைய சொல்லிட்டு எறங்கிட்டு அவ அப்படியே குடுகுடுணு ஓடி போனா அந்த ஒரு அனுபவம் இப்ப வரைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்கு தோழரே ஆனாலு எங்க அம்மாவுமே சொல்லுவாங்க நீ கைல வந்து போன் வெக்காத வெக்காத அப்டின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு போன உ உள்ள போட்டா டாலுமு இன்னொரு போன் வந்து ஏனா திடீனு போன் பண்ணுவாங்க நம்ம வெளியே வந்துருக்கோம் போன் எடுக்லங் போது அவங்க பதட்டப்படுவாங்க அதனால அதெல்லா யோஸ்ட்டு ஒரு போன் எப்பவுமே கைல இருக்கும் தோழரே ஆரம்ப காலகட்டத்துல வந்து ரும்ப ஒரு ஃபோன வந்துட்டு ஏ புதுசா யூஸ் பண்ணாலே எங்யாவது வச்சிருவோ இல்லைங்களா அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்லயே கையிலய இருந்துருந்து அப்டியே பழக்கமாயயிருச்சு அதனால இப்போ கையிலயே நான் எங்க போறதா இருந்தாலும் கையில வச்சுக்குவே இப்ப வந்து பாதீங்கனா ப்பஸ் திருமணம்மானதுக்கு அப்புறோ இந் நம்ப லேடிஸ் போடுற ஒரு இதுல வந்து பாக்கெட்டெல்லா இருக்காது இல்லைங்களா அனால எங்க போனு ம் இரு சக்ர வாகனத்துல போம்போது ஏ கணவர் கிட்ட குடுத்துருவே அவர் பேக்கெட்ல வச்சிக்குவாரு எதா ஃபோன் வந்தா எடுத்து குடுப்பாரு அவரே கிட்டத்தட்ட ரெண்டு போனு வச்சிருக்காரு இப்ப நானு வந்து இன்னொர் ஃபோன் வாங்னே இப்ப ரெண்டு ஃபோன் நாலு வச்சிருக்கே அனால நாலு ஃபோனு ஒரு பேக்கெட்ல பத்தாதுன் சொல்லிட்டு ஒரு கு சின்ன பேக் மாரி ரி வாங்கி குடுத்துட்டாரு அந்த பேக்ல நீ போட்டு வெச் சிக்கோ எதா ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம பயணம் மேற்கொள்ளு போது ஃபோன் வந்துச்சுன்னா நீ எடுத்து பேசு அப்டினு ஒரு பேக் வச்சிருக்காரு அதுக்குள்ளதா வந்து பாதீங்கனா பவர் பேங்க்குருக்கு வெப்பர் ஸ்ப்ரேருக்கு ரெண்டு ஃபோன் ருக்கு எல்லாமே வந்து அதுக்குள்ளதா தோழரே வச்சிருப்பே அதனால அது உள்ள நல்ல ஒரு ப பயனுள்ளதா இருக்கு
எனக்கு என்ன டக்குன்ன ரெண்டு போனுன் ஞாபகவருதுன்னா எனக்கு எல்லா எப்டின்னா இந்த சிம்மு க்கு வந்து ரீசார்ஜ் பண்றது எனத் ஒரு தலைவலியா இருக்கு ரெண்டு ஒரே மொபைல்ல வந்து ரெண்டு சிம்மு போட்டனால இப்போ வேற கம்மியாலா ரீசார்ஜ் பண்ண முல்ல கொறஞ்சது எரநூத்தம்பரூபா அந்த மாரி ஆயிருதா இப்ப ரெண்டு சிம் வச்சுந்தா இதுக்கே மா சொல்ற அதுமாரி ஐநூற்ரூபா ஆயிடுது ப்ப நீங்க எப்படி ஓ ரெண்ட் ரெண்டு சிம்மு நாலு சிம்மு போட்டு மாசோ ஆஹ் ஆயிர்ரூபா ரிசார்ஜ் பண்ணுவீங்களா
அ கண்டிப்பா தோழரே இன்னொரு ஒரு இதுல இணைப்புல வந்து தொடர்ந்து சொல்ட்டுங்ளா நேரமா சேரி திருப்பி திருப்பி இணைவோ இணைவோம் நன்றிங்க தோழரே நன்றி